வந்து பெண் கண்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமமா இருக்க கூடியது பண்ற விஷ்யம்தா இருந்தாலு வந்து அதிகப் பாடிய வந்து எல்லாருக்குமே முதல் தடவ அந்த அனுப் ஹோம் இருக்குனு நெனைக்கிற முதல் முறையா வந்து சமைக்கறது ஏனா வீட்ல நம்ம அம்மா செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோனா அத பக்கப் போகவே மாட்டோ சில இது ஏதாது ஒரு ரெண்டு வேல வச்சாக்கன்னா கூட நம்ளுக்கு அது பெருசா தெரியு ஒரு வெங்காயம் இத் து உரிக்றதா இருக்கட்டும் இல்லனா மத்த விஷ்யங்களா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோனா அத அது செய்யறதுக்கே வந்து சில பேரு செய்யாம நம்ம ஓடிடுவோ அது ஒரு சில பேருக்கு வந்து கத்துக்கற அந்த இது வந்து பாத்தா ஆரம்பத் தில்லே ஆ இருக்காது வராது அது என்னன இது ஒரு வேலயா நம்ம பண்ண வேண்டாம் அப்டிங்ற மாரி இருப்பாங்க வ அது மாதிரி இது அப்ப அம்மா இல்லாதப்ப அப்ப அம்மா எங்கேயாது வெளில போயிருக்காங்கன்னா நம்ம என்னப் பண்ணோனா அந்த நேர எதோ சமேல் பண்லானு போவோ கடசில நம்ம ஏனா ரொம்ப ரொம்ப நாள அனுபவம் இல்லாத முதல் தடவையா போய் பண்ண போது என்னாகுனா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷ்யத்துல வந்து சொதப்பு ஆ அந்த மாதிரி எனக்குலா வந்து மொதல் மொறையா நறையஸ் சொதப்ன அனுபவங்கள்லா இருக்கு அதுல வந்து ஒன்னு பாத்தோனா இந்த ரசோ வைக்கும் போது எனக்கு அது வை தெரியவே தெரியாது என்ன போடுவாங்கன்றது வந்து நானா ஒரு அ கா கேட்டு பண்ணதுனால நானூ அளவு தெரியல நா அளவு செரியா கேக்கா மே நாம்பாட்டுக்கு என்ன பண்ணேன்னா அதிகமா வச்சுட்டே அப்ப கா ரங்கிறது வந்து நம்ம எட்டி பா த்தாலே என்ன ஆச்சுன்னா அந்த ஆ எரியுன்னு சொல்லுவாங்க இல்லயா அந்த பொக வரும் போதே அது நம்ம எட்டி பாத்த உடனே எரிஞ்சுது மூஞ்செல்லா என் தங்கச்சி அப்பயே சொன்னா அப்புற கு சாப்ட்டு பாத்தா ஒரே காரமா இருந்தது. ஏன்னா அதிகமா நா அந்த மெளகு அதெல்லா போட்டுட்டே அளவு தெரியாம. அதான் என்னுடைய அப்புறம்தா நா வந்து அது ஓ கம்மியா போடணுமா அப்டின்னு அப்புற அதுல இருந்துதா நானு எனக்கு அந்த அனுபவோ கெடைச்சது. அந்த மாரி உங்களுக்கு எதாவது அந்த அனுபவோ இருக்கா?
ரசோன்றது அதிகமா கொதிக்கவே வைக்க மாட்டாங்க. அத அப்டியே நார்மலா அப்டியே ஆஃப் பண்ணிடுவாங்க நால்லா வந்து நெறைய சமைச்சு சமைக்கவே மாட்டேன் இந்த மாரி அம்மா ஊ ஊருக்கு போகும் போது அந்த மாரி எதுனா சமைக்கும் போது கைல சூடு வச்சுப்பே எதாவது ஒண்ணு சூடு வச்சுக்கிட்டு இல்லைன்னா எத ஒரு டீ சுட வைக்க போனா கூடோ அதுல வந்து நம்ம மைண்ட் ஞாபகோ இல்லாம என்னா பண்ணுவே நல்லா கொதிக்க வுட்டு ஞாபகோ இல்லாம வந் நா ட்டுட்டு இருந்துருவோ அதுக்கப்புறோ போய் அத பாத்து அந்த மாரிலா இருக்கு நா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாரிதா நா சமைச்சிருக்கே. அது சமைக்கும் போது அந்த மாரிதா நீங்க சொன்ன மாரி காரத்ததா எடுத்து கொட்டிட்டு யாராலயு வாயிலயே வைக்க முடியாத அளவுக்கு காரோ. அதுல இருந்து என்ன சமைக்கவே உடவே மாட்டாங்க. அதனால என்னா பண்ணுவே நானாலே சமை ஒரு எதுமே நானே சமைக்கவே போமாட் டே என்னைக்காவது ஒரு நாள் எனக்கே ஆசப்பட்டா சி சிம்பிளான விஷயமா மட்டுந்தா. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நா சமைப்பே. அவ கொஞ்சோ சாப்படுற மாரி கொஞ்சோ இருக்கு.
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து தவறலருந்துதா கத்துக்க முடியு. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ இந்த கடைகள்லலா வந்து பாத்தா அந்த கடாய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்டி தூக்கி தூக்கி போட்டு அந்த கிண்டுவாங்க இல்லையா அந்த மாதிரிலா பாத்துட்டு நா என்ன வ அதாவது பாத்துட்டு அது மாரி பாத்த ஞாபகோ இருக்கு நா என்ன பண்ணேன்னா அந்த தாளிக்கிறதுக்காகவே ஒரு கரண்டி இருக்கு இல்லையா நம்ம வீட்ல ஒரு தனியா இருக்கு அது கையில கூட புடிக்கிறதுக்கு இருக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு இது மாதிரி கரண்டியிலயே நீட்டா இருந்தா அதுல கைல வந்து ஒரு ரப்பரோ அந்த பிளாஸ்டிக் இதுவோ இருந்தா எப்டி இருக்குமோ அது நா என்ன பண்ணிட்டேன்னா அந்த அடுப்புல வச்சுட்டே அது வந்து சிம்முல வைக்கணும் போல ஏன்னா அது சின்னதா இருக்கு இல்லையா அது அந்த நெருப்புங்கறது அந்த இத விட்டு வெளியில வரைக்கு எரியு நா வச்சுட்டே வச்சிட்டு வந்து அந்த எண்ணெய ஊத்திட்டு எண்ணெய ஊத்தி ட்டு அது ஞாபகோ வந்துருச்சு அந்த கடாய் இது பண்றது நா என்ன பண்ணனா நல்லா ஆட்ன உடனே அந்த எண்ணைங்கிறது எல்லா எடத்திலயு பன பரவிடுச்சு. அந்த எண்ண இருக்கே டக்குன்னு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த இதுல புடிச்சுக்கு இல்லையா நெருப்பு புடிச்சிரு இல்லையா நெருப்பு புடிச்சிட்டு எரியுது என்ன பண்றதுனே தெரியாது சிலிண்டர் வேற பக்கோ அந்த சைடு செ இந்த ஹோஸ் வரு இல்லையா அந்த சைடு இருந்த அதனால நா என்ன பண்றதுன்னு தெர்ல அந்த எண்ண வாரி ஏன் மேல அடிச்சாலு போச்சு அது வந்து பக்கத்துல அந்த ஹோஸ்ல அடிச்சாலு போச்சு ஏன்னா சிலிண்டர் வந்து லீக் ஆயி அது ஒரு இது பிரச்சனையாயிருன்னு நா என்ன பண்ணனா டக்குனு குடுகுடுனு எடுத்துட்டு போய் சிங்க்ல தண்ணிய தொறந்து விட்டுட்டு அது கொழுந்து விட்டு அந்த எரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதா ஆயிடுச்சு. அது வந்து நா சொல்லாமலே மறைச்சதெல்லா உண்டு ஏன்னா எங்க அப்பா இருந்ததுனால நா அத சொல்லல எங்க அப்பா பாக்கல அது இல்ல எங்க அம்மாவா இருந்தாக்க கண்டிப்பா ஓடி வந்து அது என்னனு கேட்டு திட்டு வாங்கிருப்பன்னு நெனைக்கிறே
மைக்க வேண்டிய வயசுல சமைக்க மாட்டோ ஆனா அந்த சின்ன வயசுல வந்து இந்த கூட்டாஞ்சோறு அந்த மாரிலா சமச்சு அதுலலா ஒரு ஆர்வமா போய் சமைப்போ ஆனா நம்ம சமைக்க வேண்டிய வயசுல சம நம்ம சமைச்சு குடுன்னு சொல்லம் போது நம்ம அத செய்யவே மாட்டோ தவிர் அத ரொம்ப நம்ப தவிர்த்துட்டே இருப்போ ஆனா வ இந்த மாரி பிரியாணி சமைக் கிறது இந்த மாரி சமைக்கிறதுலா கொஞ்சோ ஆர்வோ வரு ஆனா நம்மளுக்கு ஒழுங்கா வராது ச சமைக்க தெரியாது அதெல்லா நம்ம நல்லா கத்துக்கணு கத்துக்கணு கத்துக்கிட்டா அதுவு ஒரு கலைதா நம்பளுக்கு அத வச்சு நம்ப நல்லா சமைச்சா நம்பளுக்கு இது சாட் ஆ சமைச்சு நம்ம சமைச்சு குடுத்து இது நல்லா இருக்கு அப்டின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஆனா நம்மளுக்கு சமைக்க தெரியாது
ஆமா அதுதா ஒரு முக்கியமான உண்மை. ஏன்னா நா இப்ப எனக்கு தெரிஞ்சு அ எல்லாருமே வந்து சமைக்க ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு இந்த மேகி வந்ததுக்கு அப்புறம்தான்னு நெனைக்கிறே ஏன்னா ரெண்டு நிமிஷம்ன்றதுனால தண்ணில அதுக்கு முன்னாடி வந்து பாத்தா இந்த சாதம் வந்து இந்த வடி க்கிறதுன்றது வந்து சில பேருக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறே ஏன் எனக்கே ஆரம்பத்துல அப்பிடிதா அது எங்க அம்மா பண்ணும் போது து இவ்ளோ பெரிய விஷ்யமா இவ்ளோ இருக்கா நம்மல்லா பண்ணுவோமா அப்டின்னு ஆச்சரியப்பட்டு பாத்ததெல்லா உண்டு ஏன்னா அது என்ன பண்றாங்கன்னு நா கவனிக்கலா மாட்டே அது பண்ணுவோ அது நா இது பண்ணும் போது சாதத்த பாக்கும்போது எப் பிடி இது வந்திருக்கு அப்டின்ட்டு அப்போ ஒரு சின்ன வயசுல அது ஒரு இது அப்புறோ அந்த மேகி எல்லா வந்ததுக்கு அப்புறோ நா அந்த தண்ணிய ஊத்தி அப்புறம்தா புரியுது ஒரு சில விஷயல்லா. அப்ப மேகியே அப்பிடிதான நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதுல போட்டது வெந்தது அந்த தண்ணிய எடுக்குறோ. அதேதா இப்ப அரிசியில போ தண்ணில போட்றோ வேகுது அத வெளில எடுக்குறோ அந்த தண்ணிய எடுக்குறோ அவ்ளோதான வி த்தியாசோ அப்டின்னு அது ஒரு பெரிய இதா நானு அப்பல்லா நெனைச்சிட்ருந்தே. அப்போ ஒரு இந்த இந்த இன்னு அந்த தயிர் எல்லா வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அத நா ஒரு பெரிய விஷயமா நெனைச்சிட்டுருந்தே அப்புறந்தா தெரி இது அந்த தயிர் எடுத்து அந்த பால்ல வந்து அது கலந்துட்டாங்கனா ரெண்டு ஸ்பூன் எடுத்து கலந்தாங்கனா அது வந்து அது கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஆகுன்னா அதே வந்து தயிரா மாறிடு அந்த மோர் நம்மளுக் கெடைச்சிரு அப்டின்னு அதுக்கப்புறந்தா கொஞ்சகொஞ்சமா இதெல்லா ஒரு வேல இது ஒரு வேலன்னு நம்ம பெருசால்ல நெனச்சுட்டு எல்லாமே வந்து நம்ம செஞ்சு பாத்தாதா தெரியுது இது சிம்பிளான இதுதா நம்மதா வந்து அத தெரிஞ்சுக்காம அத கத்துக்காம இருந்துருக்கோ அப்டின்னு ஏன்னா நெறய அந்த சமையல்லே வந்து இந்த நுணுக்கமான அந்த தேவயான உப்பு அப்டின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு அது மாரி உப்புக்கு அதிகமு ஆகு நம்ம வந்து அம்மாவெல்லா சொல்லுவோ என்ன உப்பு அதிகமா போட்ருக்கீங்க அப்டினு நம்ம கேப்போ ஆனா நம்ம சமைக்கும் போதுதா தெரியுது இதுக்கு நம்ம அம்மாவே எவ்வளோ தேவலா அப்டின்டு
அந்த மாரி இதோ நீங்க சாதோ வடிக்குறது ரொம்ப கஷ் ன்ட்டுனு சொன்னீங்க அதுக்கு பதுல இப்பலா குக்கர்னு ஒன்னு வந்து போச்சி குக்கர்ல சாதமும் வடிக்குறாங்க அதுலே கொழம்பு வெக்குறாங்க விசில் வச்சு கொழம்பு வெக்குற காலோ இப்பே வந்து போச்சி அம்மா சாப்புற சா சமைக்கிற சமையல நம்ம பயங்கரமா கொற சொல்லுவோ ஆனா இந்த ஹாஸ்டலு அந்த மாரி எடத்துக்குலா போய் நம்ம சாப்பிடு போதுதா அம்மாவோடைய அந்த நம்ம கை பக்குவமே நம்மளுக்கு தெரியு ஐயோ அம்மா சாப்பாடு எவ்வளவோ சூப்பரா இருந்திருக் ஹேய் இத சாப்புடறதுக்கென்ற மாரி நம்ப அங்கப் போய் ரொம்ப நம்ப கஷ்டபடுவோ அது நம்ப சமைக்க ஆரமிச்சி இப்போ ஒரு கல்யாண ஆயி நம்ம போய் நம்ம அந்த வேலகள செய்யும்போதுதா அப்ப அம்மா இவ்ளோ கஷ்டபட்ருக்காங்க என்றது நம்பளுக்கு கண் நம்பளுக்கு அப்பதா உணர்வோமே ஆனா நம்ம அம்மா செய்யுறது அனாவசியமா நம் இப்ப பயங்கரமான கொற சொல்லுவோ எதுக்கு எடுதாலு கொற சொல்லுவோ காரோ இருக்கோ இல்லையோ கார இருக்குனு சொல்றது இல்லனு சொல்றது எது இருக்கோ மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி எதனா ஒன்னு சொல்லுவோ ஆனா அவுங்களு அத சலிக்காம நம்மளுக்கு வேற வேற நம்மளுக்கு செஞ்சு தந்த காலங்கள்லா நெறய இருக்கு க்கு அவுங்க எப்பயுமே நம்ம கேக்க கேக்க அவுங்க செஞ்சு தந்துனேதா இருப்பாங்க அது அம்மாவால மட்டுதா அந்த மாரி பண்ண முடியுமே
ஆமா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்ல உண்மதா என்னதா சொன்னா கொற சொன்னாலு செஞ்சு தர்றது அவுங்கதா நம்ம கொற சொன்னா என்ன சொல்லுவோனா நம்ம மறுத இன்னொரு தடவ நம்ம ஏதாவ பண்ண சொன்னா கூட அன்னைக்குதா நீங்க நா பண்ணது சரியில்ல நல்லாயில்லனு சொல்லிட்டீங்கல நா பண்ண மாட்டே அப்டின்னு கோச்சிட்டு போயிடுவோ ஆனா ஒரு சில நேரோ அவுங்க வந்து ஒரு நம்ம எதா கொற சொன்னோனா ஒரு டக்குன்னு ஒரு திட்டுவாங்க வீட்டுலலா சண்ட வந்திருக்குனு நனக்குறே எல்லாரு வீட்லயு இது என்னது இது அப்டின்ட்டு கணவன் மனைவிக்குள்ளேயே சண்ட அப்பா அம்மாக்குள்ள அப்டி வந்திருக்குதா அப்ப வந்திரு இருக்கும்போது அவுங்க என்ன பண்ணுவாங்கனா மொறைப்பாங் அத ஏன் முறச்சாங்க ஏ இப்டி தேவையில்லா சண்ட போ றாங்கனு அப்பறதா புரி்ஞ்சுது நம்ம பண்ணும் போது நம்ம ந நம்ம கிட்ட நல்லா இல்லனு சொல்லும் போது நம்மளுகு எப்டி அந்த மன வேதன இருந்திருக்குமோ அவுங்களுக்கும் அதே மாரிதான இருந்திருக்கும் அந்த விஷயத்துல இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல வந்து நம்ம ஒன்னு ஒன்னா பண்ண பண்ண ஆ ஒரு சில விஷயங்கள்லா நா வந் வந்து அதுக்கப்றோ கத்துக்க ஆரம்பிச்சே இது இவ்ளோதானா அப்டின்னு அதே மாதிரி நா முதல் முறையா வந்து இது பொரியெல்லா பண்ணும் போது நா என்ன பண்ணிட்டேனா அந்த இதுக்கு வந்து ஒரு இதல்லா நானு எங்க அம்மா வந்து இந்த கல்லுப்பு போட்டுதா நா அதிகமா பாத்தது இந்த சால்டு வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க ஏனா அதுல அதிக இது இருக்குன்னு அதிக போட மாட்டாங்க கல்லு உப்பு தா நெறய பயன்படுத்துவாங்க சமயலுங்கு போது தேவங்கற இப்பதா இந்த வந்து இந்த சால்ட் அப்டின்னு னு தூளா இருக்ககூடியத வந்து பயன்படுத்துவாங்க ந என்ன பண்ணிட்டேன கல்லுப்பு வந்து இந்த பொரிலக்கு போட்டுட்டே அது வந்து என்ன க்சுனா உப்பு அது வந்து அந்த உப்பு வந்து கரயவே இல்ல கடைசில எங்க அப்பா வந்து வாய்ல வச்சு பாத்துட்டு என்ன ஒரே உப்பா இருக்குனு பிறகு அப்பற சொன்ன இதுக்கு வந்து இத போடக்கூடாது எனக்கு அப்பற சொன்ன பிறகுதா எனக்கு புத்தியிலே எட்டுது ஓ அது கரையாது தான அப்டினு அதுதா ஒரு ஹ என்ன நடக்குதுனு அங்க பாக்குறோ உப்பு போடணு தெரியு ஆனா எந்த உப்ப வந்து போட்டா கரயுங்கற அந்த இது ஒரு இது இல்லாம பண்ணிட்டே
அந்த சமைக்கும் நம்ம சமச்சு வச்சு அதுல குறை இருக்குன் இருக்காது தெரியாது நம்பளுக்கு தெரியாதம்போது அது ஒருத்தங்க நம்ப ஆர்வமா இருப்போ அவுங்க என்ன சொல்லுவாங் ங்க எப்டி இருக்கு நம்ப சம் ச்சது சொல்லுவாங்கு நெனச்ட்டு இருக்கு போது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இப்போ உ அது நம்ப உப்பு நம்ம பண்ணது மிஸ் டேக்குன்ட்ரதே நம்புளுக்கே தெரியாது சாப்டு பாத்து நம்ம நல்லாருக்கு சொல்லுவாங்க அப்டினு நம்ம நெனச்சுட்டு இருப்போ ஆனாவ் வாய்ல எத்தோனே உப் ப்புனோன நம்புளுக்கு ஒரு கஷ்டமா நம்ளுக்கு தோன்ற மாரி ஒரு இதாவு அப்பறோ இந்த மாங்கா ஊருகா ஊருக்காலா போடுவாங்க பாருங்க அதல்லா நம்புளுக்கு நல்லா சூப்பரா இருக்கு சாப்டவே அந்த கால்ல நேரத்துல கஞ் சி வச்ட்டு அந்த மாங்காஊருக்கா பொட்டுக்கல்ல ஊருக்கா அந்த மார்லா அச்சு தருவாங்க பாருங்க அம்மா அதுல்லா வந்து பயங்கர ருசியா இருக்கு சாப்டவே இந்த பழய கஞ்சி பழய கஞ்சி கூட அதுக்கு தவுந்த தொட்டுக்க நம்ப செஞ்சு நம்ப சாப்ட சாப்டோன அவ்ளோ ஒரு ருசியா இருக்கு நம்பளுக்கு அந்த வெயில் டைம்லல்லா நம்ப அதல்லா சாப்டோனா நம்புளுக்கு நல்லா ருசியா இருக்கு சாப்ட சாப்ட நம்புளுக்கு சாப்டுட்டே இருக்க மாரி இருக்கு செல செல டிஷ்ல நம்ப நம்பளே நம்ப சமச்சா செலது செலது புடிக்கு நம்புளுக்கு புடிக்குமோது நம்ப எல்லா ரெண்டு தோச சாப்புற்றதுக்கு நாலு தோச சாப்டுவாங்க அன்னிக்கு அப்பல்லா நம்ப பாக்குமோது ரொம்ப ரொம்ப ரொம்ப பா நெனக்குமோது அது மகிழ்ச்சியாஇருக்கு
ஆ ஆமா நீங்க சொல்ரது அது வந்து அம்மா வைக்கு போதுதா என்னமோ தெரியல அது ரொம்ப சுவையா இருக்கு நம்ப பண்ணுபோது வாய்ல கூட வைக்க முடியாது நம்ளுக்கே தெரியு அது நல்லா இல்ல அப்டினு இன்னொரு பக்க என்னன்னா அதுவேத்த மாதிரி அவுங்களுக்கு தா தெரியு இது ஏனா எ தங்கச்சி எதுக்கு எடுத்தாலு வந்து ஏதாச் அதிகமா இந்த காரம்ங்கறது வந்து அதிகம் போடுவா அதுக்கப்பறோ நறயா மசாலால்லா அதிகமா சேப்பா ஏதோ ஒன்னு யூடியூப்ல பாக்குறே அப்டின் பாத்துட்டு அவளா செய்வா அது வந்து பாத்துங்கன்னா நல்லாவே இருக்காது ஏனா அது முதல் முறை நம்ப அம்மா பண்ணது புதுசா பண்லா அப்டினு அவ நெனச்சு பண்ணானா அது என்னன்னா எனக்கு மட்டு என்னமோ தெரில அவ பண்ணது எனக்கு நல்லாவே இருக்காத மாதிரி இருக்கு எங்க அம்மா பண்ணத்தா எனக்கு புடிக்குமே அப்பதா தெரியு இதே அம்மாதே எப்ப பாத்தாலு நம்மளுக்கு சப்பாத்தினு வச்சா இதேதான குடுக்குறங்க அப்டினு அப்பறந்தா தெரியுது இதுதா நல்லது ஒடம்புக்கு அது வந்து நல்லது இல்ல ஏனா ஒரு மாதிரி பெரட்டு ஆ அதுல மசாலா அதிக இருக்குமோது நம்மளுக்கு அது ஒத்துக்காதுனு அம்மாவுக்கு தெரியு அதனாலதா வந்து அதல்லா செய்யாம அவுங்களு என்னென்ன அவங்களுக்கு தெரிஞ்சத பண்ணதே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா தோ ஒன்னு யூடியூப்ல பாக்குற நம்ப பாத்து பண்றதா நல்லா இல்ல போல ஜிமா நறயா விஷ்யங்கள் வந்து பேஸ்னீங்க உங்க கூட பேசினதுல மகிழ்
நன்றி